ஹலோ வணக்கங்க
ஆ ப்ரோ கேட்டுச்ச ப்ரோ
ஆ தெரியுது ப்ரோ எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ப்ரோ
எங்கர்ந்து ப்ரோ போ சொல்லுங்க
நா சென்னைல இருந்து ப்ரோ ப்ரோ நா நீங்க எங்க இருக்கீங்க ப்ரோ
இல்ல நானு சென்னை தான் ப்ரோ
ம் நல்லது நல்லது ப்ரோ சாப்ட்டீங்களா ப்ரோ
சாப்டேன் ப்ரோ நீங்க
ஆ நானு சாப்ட்டேன் ப்ரோ நல்லது நல்லது ப்ரோ சரி ப்ரோ ஆ நீங்க உங்களுக்கு புடிச்ச வெளையாட்டு என்ன ப்ரோ
ம் கிரிக்கெட் ப்ரோ டி என் பி ல ஆடுன்ன ப்ரோ டி என் பி லயே டிஸ்டிக் மேட்ச்சாடுர அண்ணன் டி என் பி ல ஆடுறாரு ப்ரோ
அண்ண ரொம்ப பிளேயரா ப்ரோ
ஆ அண்ண நல்லா ஆடுவாரு ப்ரோ அவரு டி என் பி இதுல இருக்குறாரு நா டிஸ்க்டிக்ல ஆடுறன் ப்ரோ
சூப்பு சூப்பர் ப்ரோ
ப்ரோ நீங்க அப்றோ இது சண்டே நம்போ மேட்ச்சு வெளானோமே
ஆமா ப்ரோ
அப்போ இவ யாரது ரகு பால் போட் டால
ஆ ப்ரோ பெஸ்ட் பவுல் அது ப்ரோ அது
பெஷ்ட்டு பவுலரு ப்ரோ அவரு அவரு பெசமா ஒரு டி என் பில எங்கன்னா ஆடு வைக்கலா ப்ரோ
அவரு அவர் போக மாட்டாாரு ப்ரோ லோக்கல் டி என் பி ல்லா அவரு வந்து நேஷனல் மேட்ஜ்தா புடிக்கு ப்ரோ